கேக்குதா மா
கேக்குதுங்பா எப்டி இருக்கீங்கோ
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கப்பா என்னா சாப்டிங்கோ
நானா
ம்
சாதோ
ம் உங் நீங்க தானே உங்ககிட்ட தான நா கேட்டுட்டு இருக்கே நீங்க தானே பதில் சொல்ணு
நானே தா நானே தா
இப்போன்னு உங்க ஃப்ரெண்ட பத்தி நா கேக்க முடியுமா உங்க ஃப்ரண்டு சாப்ட்டாங்களா இல்லையானு
இல்ல இல்லங்க ஒரே மொட்டா நா நெறய பேருக்கு சொன்னதுனால
ம்
திருப்பி திருப்பி நானா என்னதா கேக்குறீங்களான்னு டவுட் வந்துடுச்சு
ம் ஹு ம் உங்ள தா கேட்ட நா
நா தாங்க
ம்
அ சாதமு சிக்கன் கிரேவியு சாப்ட்டே
ம்
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா சப்பாத்தி சாப்ட்டே மட்டன் கிரேவி வச்சு சப்பாத்தி சாப்ட்டே ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஊருக்கு போனாங்க இன்னைக்குதா போயிட்டு இப்பதா கால் பண்ணாங்கோ போய் சேந்துட்டேன்டனு
ஆ
நல்லா இருந்தது கெளம்பிட்டாங்க ஊருக்கு டைம் முடிஞ்ச ஒட்னே ஸ்கூல் ஸ்டாட்டு அப்டின்ட்டு சம்மர் ஹாலிடேஸ்காக வந்தாங்க லீவ் முடிஞ்சிச்சி கெளம்பிட்டாங்க
ஆ
அது அப்டியே பேசிட் இருந்தாங்கோ ஃப்ரெண்டு கிட்ட
செரி செரிங்க அண்ணாங்க பேங்களூர்ல ஒர்க் பண்றாங்கன் சொல்லிருந்தீங்ளே என்ன வேல
ஆமாங்கோ அவுங்கோ ஆக்ஸ்சஞ்சர் கம்பனியில இப்போ ரீசண்ட்டா அசிஸன் அ அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் ஆயிருக்காங்
செரி செரிங்க
இப்போ டூ டேஸ் பேக் தா ப்ரோமோஷன் வந்த து நல்லா சூப்பரா போய்ட்டு இருக்கா அந்ததா சொல்லிட்டு சொல்லி ட்ருந்தாங்க இந் மாரி ப்ரோமோஷன் வந்திருக்கு அப்டின் சொன்ன
ம்
அன்னியு ஒர்க் பண்றாங்க
ம்
ம் அங்கெல்லா வந்து நீங்கோ பத்தாவது முடிச்சிட்டாவே வந்து ஆ காலேஜ் மாரியே லைஃப் போய்டு உங்களுக்கெல்லா வந்து பிளஸ் டூ முடிச்சாதா வந்து இந்த மாரி போது
இங்க பிளஸ் டூ முடிச்சா கூட வேல்யூ இல்ல அதுக்கு மேல காலேஜு டிகிரி எல்லா ஒரு கம்ப்ளீட் பண்ணா மட்டு தா
எங்களுக்கு அப்டி கிடையாதுங்கோ நீங்க பத்தாது முட் ச்சிட்டாவே நீங்க நெனச்சபடி ட்ரெஸ் போட்லா மாடர்னா ஹேர் ஸ்டைலு உங்களுக் புடிச்ச மாரி போலா ஆ புடிச்சா கிளாஸ் அட்டன் பண்லா இல்லனா கட் அடிக்லா ஆ ஆமா இந்த காலேஜ் இதுவெல்லா இந்த இதுலயே வந்துரு எங்களுக்கு பிளஸ் ஒன்லயே வந்துரு ஆமா ஆமா காலேஜ் மாரி கலர் டிரெஸு அவுங்க அவுங்களுக்கு புடிச்ச மாரி போலா வரலா கிளாஸ் புடிச்சா நீங்க அட்டெண் பண்லா இப்ப இந்த கிளாஸ் உங்களுக்கு புடிக்ல வேண்டானா கட் அடிச்சிட்டு போலா அந்த மாரி இந்த கூல் மாரி யூனிஃபாமு அந்த இதுலலா போணு
இப்ப அதுல டென்து முடிச்ச ஒடனே ஒரு குரூப் வரு இல்லியா அது என்னென்ன குரூப் போறது அங்க பிளஸ் ஒன்க்கு
அங்கே இதே மாரி தாங்கோ எ என் என்னா குரூப் வேனாலு எடுத்துக்லா சயின்ஸு ஆர்ட்ஸு ஆ காமர்ஸு சேமு தாங்கோ எல்லா ப்ரொசீஜரு சேமு ஆனா அங்க பேரு வந்து பி யு சி சொல்வாங்கோ இந்த சைடு வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூனு வாங்க எங்களுக்கு வந்து அப் சொன்னா புரியாது காலேஜு இல்ல ஃபஸ் பியூ செகண் பியூ காலேஜு தா யூஸ் பண்ணுவோ
ஆ செரி இப்ப காலேஜி அதுக்கப்றோ டென்த் முடிச்சுட்டி மூணு வருஷோ முடிச்சிறீங்க முடிச்சிட்டு அதுக்கப்புற திருப்பி இன்னொரு டிகிரியு படிக்லாமா
ஆ படிக்கலாமே எம் காம் சேம் ப்ரொசீஜர் தா இப்போ நீங்க பி காம் பண்ணிட்டு எம் காம் பண்ண போறீங்க அந்த மாதிரி இல்ல நீங்க பி எம் பி ஏ எம் பி ஏ இப்டி போறதா இருந்தாலு ஓகே பி இ பி எஸ் சி இப்டி பண்ணாலு இது வழியா போலா சேம் இங்க எப்டியோ அங்க அதுவு அங்கயு அதேதா ஆனா இது பேர் அததா சொல்றனே நீங்க டென்து முடிச்சிட்டா பிளஸ் ஒன் பிளஸ் டூ னு யூஸ் பண்றீங்கோ நாங்க காலஜ் யூன்வர்ஸ் பண்றோ இது தா வித்யாசமே தவிர குரூப் எல்லா அதே மாரி தாங்கோ வரு
ஓகே அந்த காலேஜி இப்ப நாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு போற காலேஜுக்கு யூ ஜின் சொல்லுவோ யூ ஜி சொல்ட்டு பி எஸ் சி பி கா மு அந்த மாதிரி எல்லா டிகிரிஸ் வரும் இப்ப உங்களுக்கு டென்த் முடிச்சுட்டு போற காலேஜ்ல என்ன டிகிரி எல்லா குடுக்குறாங்கன் கேக்குறேன்
என்ன டிகிரி எல்லா கிடையாது சும்மா பிளஸ் ஒன் பிளஸ் டூ டிகிரி டிகிரி எல்லா கிடையாது இது வந்தே நீங்க இது முடிச்சி தா டிகிரி பி காமு எம் காமு இப்படி முடிச்சாதா டிகிரின் உங்களுக்கு அந்த பேர் பின்னாடி வரும் இதுக்கெல்லா குடுக்க மாட்டாங்க அவுங்க டிகிரின்றதுல்லா பேர் மட்டும் தா நா தா சொல்றேனே ஜ இதே இதுதா யூஸ் பண்ணுவோ அவ்வளோதா காலேஜ் அவ்வளோதா யூஸ் பண்ணுவோ
அதுக்கு மேல நீங்க படிக்கிற டிகிரி
அது அது அப்படியே ஆட் ஆகும் அது ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கா மூணு டிகிரி முச்சிருக்கா இப்படி
அதுலயு இப்ப பிஎஸ்சி பிகாமு அந்த மாரி எல்லா வருதுங்களா
ஆ வருது எல்லாமே வருது சேம் தா
ஓ அப் அதுக்கு மேலயு நீங்க அப்போ காலேஜ் கண்டினியூ பண்ணணு
ஆமா என்னன்னா லைஃப் என்ஜாய் பண்ணலா அங்க வந்து அததா சிட்டிக்கும் வேண்டியது வித்தியாசம் வந்து அங்க வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு இங்க பத்தாவது முடிச்சிட்டாவே உனக்கு கேக்குறவுங்க யாரும் இல்ல உன் இஷ்டப்படி நீ என்ஜாய் பண்ணுவான்றதுக்காக அவ்வளோதா அது
அப்ப நீங்க அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க
இல்லைங்க நா இதோட பிளஸ் டூவோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேங்க
அதுதாங்க அந்த பிளஸ் டூன்றதே டிகிரி தான சொன்னீங்க டென்த்துக்கு மேல
இல்ல டிகிரி இல்ல செகண்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்க காலேஜ் முடிச்சேன்றாங்க ஆனா டிகிரின் அது ஆகாது டிகிரன்றது சேட் ஆகாது செகண்டியும் முடிச்சிருக்கேன் அப்படி இல்லமா உம் அப்டின்ட்டுனு
ஓ
உங்க பக்கம் அப்டி இல்லல்ல
ஆ எங்க பக்கம் அப்படி இல்ல இங்க டென்த் முடிச்சுட்டு அப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதுவு ஸ்கூல் தா யூனிஃபார்ம்மு இப்ப எல்லா எங்க ஊர்ல இருக்குற காலேஜுக்கு எல்லாமே இப்ப யூனிஃபார்ம் ஆமா இங்கயும் யூனி ஃபார்ம்னா இங்க நார்மலா காலேஜுக்கே நிறைய காலேஜ்ல யூனிஃபார்ம் வந்துடுச்சு இப்போ
ம் ம் உம்
மோஸ்ட்லி டிகிரி படிக்கிற அந்த காலேஜிக்குல்லாம் யூஜிக்கு எல்லாமே சரி யூஜிக்கு சரி பிஜிக்கு சரி
காங்க இருக்கு பிளஸ் டூ வரைக்கும் பசங்க கொஞ்சோ கெட்டு போவாம இருப்பாங்க
பசங்க கெட்டு போகாம இருப்பாங்க இருந்தாலும் ஒரு காலேஜ் போணுன்ற ஃபீல் இல்லல்ல இப்ப என் பையன் எல்லா காலேஜுக்குன்னு சேர்ந்தாச்சு ஆனா யூனிஃபார்ம் குடுத்த உடனே ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க
அ ஆ
என்ன பண்றது நா ஸ்கூலுக்கு போற மாரியே போற எனக்கு அந்த காலேஜோட இது இல்ல
ஆ செட் ஆவல
ஆ அதனால எனக்கு இந்த
நல்லா இல்லையாமா அவுங்க எடுத்து கோர்ஸு புடிக்கலையாமா
இல்ல கோர்ஸ் எல்லா நல்லா இருக்கு பட் எல்லாரும் மத் த பசங்கள வந்து இங்க பாக்கும்போது அவுங்க எல்லா கலர் ட்ரெஸ் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க எங்களுக்கு அத மாரி இல்ல நாங்க கலர் ட்ரெஸ் எப்ப போட்றது எப்ப பற யூனிஃபார்மே குடுத்துட்றாங்க அது ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிஃபார்மு அவங்ளுக்கு வந்துட்டு காலைல ஒரு யூனிஃபார்ம் குடுத்துடுறாங்க க்ளாஸ்க்கு வரப்போம் போது
ம்
மத்தியான வந்துட்டு லேபுக்கு போனு
ம்
லேபுக்கு ப்ராக்டிக்கலுக்கு அதனால அப்போ ஒரு யூனிஃபார்ம் குடுத்துடுறாங்க அந்த ஒர்க்கக்கு ஏத்த மாரி மெக்கானிக்கல் யூனிஃபார்ம் மாதிரி அத போட்டுட்டு போய் வேல செய்றாங்க அத அவங்களுக்கு இப்ப போர் அடிச்சு போய் நா
ம் ஹம்
போ போர் அடிச்சு போயி ரொம்ப போர் அடிக்குது எப்ப பாரு யூனிஃபாம்லயே இருக்கறோ அப்டின்னு ஃபீல் பண்றாங்க. அது காலேஜ்ஜுன்ற ஃபீலே வராது அதுக்கப்பறொ டேரெக்டா அவங்க வேலெக் போய்டுவாங்க இல்லயா
ம் இன்னொன்னு என் தெரிமாங்கோ கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டோ அது அது தேடி தே அதாச்சு நெறையா வாங்கிட்டே இருந்த கூட பத் தாது. யூனிஃபாம்மு என்னெக்கோ ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ன்றப்போ அது மேனேஜ் பண்ணிக்லா உங்களுக்கு ஃபுல்லாவே கலர் ட்ரெஸ் வச்சுட்டாக்கா அதுக்கு தேவயானது வாங்கிட்டே போய்னே இருக்கணு நம்பொ வாங்கணுனு நெனச்சாக்க
அது ட்ரெஸ்சு வாங்குற நம்புளுக்கு புரியுது போட்ற அவ்ங்களுக்கு புரினுமே
புரிலாங்கோ அது ஸ்டார்ட்டிங் நல்லா இருக்கூன்டு யோசிக்றாங்க அந்த மாதிரி
ஆ
ஆனா வந்து இது ஆவுல
இப்போ வாங்கி குடுக்குற நம்மளுக்கு தாங்க அந்த கஷ்டோ தெரியு
பண்ணாங்கோ ம் சொல்லுங்கொ சொல்லுங்கொ
நம் வாங்கி குடுக்குற நம்மளுக்கு தெரியுங்க அந்த கஷ்டோம். வாங்கி போட்ற அவுங்களுக்கு தெரியாது இல்லையா
ஆமா
ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு ட்ரெஸ்சு வாங்கி குடுங்கன் எப்டினாலு வாங்கி போட்டுக்க போ போய்ட்ராங்க
ஆமா
அதனால அவ்ங்க கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஏதோ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கன்னீங்களே
ஆமா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தரு எனக்கு ஃபோன் பண்ணுனீங்களாக்கோ
ம்
அப்றமா பேசிக்கிறோ ஒன்னு ப்ரச்சன இல்லங்கோ அதுனால ஆமாங்க ஆமா
ஆ செரி செரிங்க
அதனால ஏ பையனுக்கு அதுதா நா சொல்றே நீ வந்து முடிஞ்ச வரக்கு இந்த பேங்ளூர் சைடு போயிடு என்ஜாய் பண்ணலா அப்டி நெனச்ச மாரி ட்ரெஸ் போட்லா இங்க இருந்தின்னா இந்த மாரி கொஞ்சொ இங்கனாக்க என்னன்னா யூனிஃபாம்மு இப்டி இருக்கு அங்க வந்து உனக்கு வேலெக்கு கொஞ்சொ இதுவா இருக்கு ஈஸியா இருக்கு அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்கே. அவங்க விருப்பொ என்ன அது செ பண்றாங்களோ அவ்ங்களுடைய இது எங்களுக்கு வந்து கொஞ்சொ அங்க அம்மா வீடெல்லா இருக்றனால கொஞ்சொ இவ்ங்களுக்கு ஃபெசிலிட்டியா இருக்கூன்ட்டு நா ஃபீல் பண்றே
ம்
அவ்ங்க வந்து இரு நா ப்ளஸ் டூ முட்ச்சிற்ற முட்ச்சுட்டு எது ஒன்னு அப்றோமா வேணா டிகிரி வேண்ணா அங்க பாக்லா அப்டினு இருக்காங்கோ
அப்பிடி கூட படிக்க வெக்கெலா தான. இங்க இருந்து ட்வல்த் முடிச்சுட்டு அதுக்கப்பறோ அங்க போயி
னால எட்த்து தினாக்க ஆ த இங்கதாங்க கிருஷ்ணகிரில தா படிச்சாங்கோ பாட்டி வீட்ல இருந்து படிச் சாங்கோ. ஆ அதுக்கப்பறோ வந்து அங்க வந்து அங்க ஜாய்ன் ஆய்ட்டு அங்க படிக்க ஆரம்பிச்சாங்கோ இப்ப அங்கதா வர்க் பண்ணிட்டு இருக்காங்
அங்க ஜாய்ன் பண்ண போம்போது திருப்பியு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உங்க கணக்கு
தமிழு ஸ்கூல் இருக்குங்கோ ஒரு சப்ஜெக்ட் தமிழ் வருது தமிழ் ஸ்கூல் இருக்காங்க
ஆ பேங்ளூர்லேவா
ஆமா தமிழ் ஸ்கூல் இருக்கு
ஆப்ஷ்னல்லு அதாவது கனடா இல்லனா
ஆனா டென்த் வெரிக்குந்தா த டென்த் வரிக்குதா ஆமா ஒரு சப்ஜெட்டு டென்த் வரிக்குதா ஆனா ப்ளஸ் ஒன் எல்லா வந்து நீங்கோ கன்னடா வந்தே வரு ஒரு சப்ஜெட்டு
ஓ கம்பல்சரி கன்னடா படிச்சே ஆகணு ப்ளஸ் ஒன்க்கு
ம் ம் ம்
இல்லப்பா இங்க வந்துட்டு டட ட்வெல்த்து முடிக்கறோ இல்லியா ட்வெல்த்து முடிச்சுட் டு அங்க போயி நம்ம டிகிரி சேரும்போது அ இப்போ நீங்க ப ப்ளஸ் ஒன்லந்து ஸ்டாட் பண்றீங்க காலேஜுக்கு இங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போனவங்க எதுலந்து ஸ்டாட் பண்ணுவாங்கன் கேக்குறே
அதேதா சேம் தா இப்ப ப்ளஸ் டூ முடிச்சுட்ற இப்ப நீயு இங்க பி காம் போயி ஜாய்ன் ஆவ இல்ல நீ டென்த்து முட்ஷ்ட்டு போனா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஜாயின் ஆவலா சேம் ப்ரொசீஜர் தா
ஓ அப்போ நீங்க ரெ மூணு வருஷந்தான படிப்பீங்க காலேஜு டென்த்து முடிச்சிட்டு படிக்கிற காலேஜு மூணு வருஷந்தான
அப்பிடி கிடயாது ஃபஸ்ட் பியூசி செகண் பியூசி ரெண்டு வருஷ சேமு ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் டீ ன்ற மாரி ஃபஸ்ட் பியூசி செகண் பியூசி
ஓ ரெண்டு வருஷந்தா அப்ப நீங்க உங்களுக்கு அந்த டிகிரியு
ஆமா ரெண்டு வருஷ்யந்தா அதுக்கப்புறமாயிட்டுதா இல்ல இல்ல இல்ல அதே ரெண்டு வருஷந்தா அதுக்கப் புற நார்மல் நீ பிகாம் பண்றியா எ என்னா பண்றன்றது உங்ளுடைய டிசிஷன் நீங்க என்னா எடுக்றீங்ளோ அதை பொறுத்து க்ரூப் என்னா எடுக்றீங்களோ அதைப்பொறுத்து அப்டிதா போனு அதனால அது அதுதா சொல்லிட்டு இருக்கே நீ பாருப்பா நீ உப்பே போறதா இந்தா கூட போ அப்டின் டனே இல்ல நா ப்ளஸ் டூ முட்ச்சுட்தா போவ அப்டின்றாங்கோ அதனால அவங்க விருப்பத்துக்கே விட்லாமே நம்ப ஏ கட்டாய பட்த்தணு
செரி செரிங்க
ஆ அதனால அப்டிதா இது போய்ட்டு இருக்கோங்க பாப்பாவு கொஞ்சோ இருங்க இருங்கோ ஒரு ரெண்டே நிம்ஷோ பாப்பாவு வந்து அ இப்பதா செவன்த்து முட்ச்சுட்டு எய்த்துக் போறாங்கோ அவங்களுக் பழைய ஸ்கூல் வந்து இதுது அவ்ளோவா செட்டாவல கோச்சிங்கு செரி இப்ப மாத்தலான்ட்டு இந்த வருஷோ வந்து அப்டே மாத்திட்டு அவங்ளியு இந்த படிக்கிற்துக்காக ரொம்போ இது பண்ணிட்டு இருப்ப ஒக்கார வெச்சு டெய்லி டெய்லிட்டு கொஞ்ச கொஞ்சமா ரீடு புக்ஸெல்லா எடுத்து ரீட் பண்றது அது பாத்துக்கலாம்ப்பா செரிப்பா பாருங்கோ ரொம்ப நன்றி கால் பேசன்துக்கு
நன்றிங்க ஓகேங் ஓகேங்க வச்சறே